ஏ நன்றி
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரும் நலமா
நலம் தோழியே அங்க எல்லாரு எப்டிருக்காங்க
லாரும் நல்லாருக்காங்க தோளி தோளி சமீபத்ல நீங்க எங்கேயாவது பயணம் மேற்கொண்டீர்களா
ஆமா தோளி நா நாகப்பட்டினம் சென்றே
பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா ஏதாவது எங்க தோழி போனீங்க நாகப்பட்னம்
நாகப்பட்டினம் ம் போனோ தோழி இங்கெருந்து ட்ரையின்ல தா தோளி போனோ சென்னைலிருந்து ட்ரைன்ல அடுத்து போனு ஆனா ஒரு ட்ரயின்ல பொழுது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாவே இல்ல தோளி
அப்படிங்களா ஏன் தோழி
எதனாலன்னா அந்த இப்ப இருக்கற அனலுக்கு வெயில் கால வேர தோழி இந்த வெயிலுக்கு ரொம்ப முடி முடியில தோளி காத்து வசதி இல்லாம ட்ரையின்லியு நம்ளுக்கு ளோ பர்த்து தோளி அதனால காத் வசதி இல்லாம ரொம்ப அவதிப்பட்டது
கரெக்ட்டு தா தோழி அந்த அனலே உங்களுக்கு ஒத்துக்காது ஆ நமக்கலா
ஆமாங்க தோளி அனல் பட்டு போனது அங்க போயிட்டு ஸ்ரை நம்ம அங்கேயே டேரெக்ட்டா வேளாங்கண்ணி போல தோளி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நிறுத்தி அங்கனிருந்து திருப்பி நாகப்பட்டினம் போயிட்டு அங்க இருந்து கோயிலுக்கு போணோம் தோளி சேச்ருக்குல்ல அதுக்காக போனோம் தோளி அங்க போய் ரூமு கடைக்கில ரூமுக்கு கொஞ்சோ அவதி பட்ட தோ அதுக்கப்பறோ ரூம் கடச்சது அங்க மாமியாரென்ன சொன்னாங்க சமைச்சுதா சாப்படணு இந்த மாரி சொல்லி இருந்தாங்க சமைக்கிறத்துக்கு அங்க வசதி வசதி இல்லாம இருஞ்சுதோழி திருப்பியு ஒரு ரூம்ல இருந்து ரூம்ம வெச்சுட்டு வேற ரூம் போயிட்டு சமைக்கிறத்துக்கெல்லா வசதியா இருக்கு கிற மாறி போணோம் போயி போயிட்டு அங்க வந்து அங்க மீனு எல்லாமே வந்து நல்லா கடைக்குன் சொல்லியிருந்தாங்க அதனால சமச்சி சாப்புடணு அங்க போய் வந்து நம்ம சமச் சாப்புல்லா ஹோட்டல்ல அவளோவ நல்லாவு இல்ல தோழி அங்க ஹோட்டல்ல சாப்டுமோதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கடையாது நம்ப ரேட்டு அதிகோ தோழி அமோண்ட்டு அதிகமா இருந்துச்சு
அப்டிங்ளா கூடவா இருந்துது ஆமா
தோழி, நம்ம இங்க சாப்பட்றத விட இங்க நம்ம ஒரு பூரி செட்டு சாப்ட்டோம்னா ஒரு அம்பது ரூபா இருக்கு தோழி ஒரு நார்மல் கடையில அங்க வந்து அந்த நூறுரூவா இருந்துச்சு
என்ன சொல்றீங்க நூறு ரூவாயோ
ஆமாங்க தோழி அப்டி, என்ன கூட தோழி
இப்ப பள்ளி விடுமுறைங்கறதுனால கூட ஏத்திருந்திருக்லா கூட வித்து பள்ளி வி விடுமுறைங்கிறத்துனால கூட கூட ஏத்தி வச்சி வித்துருந்திருக்லா நெறைய பேரு வர்றதுனால
அப்டியும் இருக்கலா ஆனா என்னோட நா என்ன நெனைக்கிறனா அங்க வந்து நெறைய பேமஸ்ஆனா எடம்ன்றதுனால அதிகமா விக்கறாங்களோ
ம்ம்ம்ம் அப்டியும் இருக்கலா
இப்போன்னு கெடையாது எப்ப போனாலுமே அது நம்ம வருஷோ வருஷோ போறது உண்டு தோழி
ஓ சரி சரி...
போனாலுமே இது ஒரு இருக்கு தோழி இந்த மாரி ஒரு விஷயோ அங்க வந்து இருக்கிறதுனால ஆ நம்ம நல்லாவோ இருந்தாவ நம்ம காஷ் செலவாய் பண்ணி சாப்டலாம் நல்லா இல்லாத கார்னாத் தினா நம்ம செஞ்ஜி சாப்டலாமே இதெல்லா மாமியாரோட இது
ஆ கரெக்ட் தா கரெக்ட் தா அவுங்க சொல்றதும் கரெக்ட் தான்
போயிட்டு சமைச்சு சாப்புறது அங்க சாமிய பாத்துட்டு ரிட்டன் வரும்போது அதே ப்ரா அதே பிரச்சனதா தோழி நம்மளுக்கு அனலால இருக்க முடியல தோழி அந்த ஏசி ரூம்லதா நம்மளுக்கு கமான் தோண்விப்பாங்க து நம்ளால வெளிய போகவே முடியல தோழி அவ்ளோ வெயில் இந்த வெயிலுக்கு நீங்க என்ன நெனக்கிறீங்க தோழி
வெயிலு முடியிலதா இருக்கு ஆனா வெயிலு அ எனக்கு பிடிக்காது ஓவர் மழையு பிடிக்காது தோழி நா நடுத்தரமா இருந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அ வெயில் ஜாஸ்தியாதா இருக்கு அதுக்கு தகுந்த மாரி நம்மதா இந்த குளிர்பானம் அந்த மாரி எடுத்துக்கணு தோழி மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது சின்ன பசங்கள எல்லா வெயில தூக்கிட்டு போறது அதெல்லா வந்து ஆ போவாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா எ பையனுக்கெல்லா வேர்வ வெயில் அந்த வெயில்ல அவ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அழச்சிட்டு இருந்தே அந்த வேர்வ பட்டே அவனுக்கு ரொம்ப வீசிங் சளிபுடிச்சு வீசிங் வந்து அது ரொம்ப இதா போச்சு தோழி ஒரு பத்து பதினஞ்சு நாள் மருத்துவர பாக்க அங்கேயேதா இருக்குற மாரி ஆயிட்டு எனக்கு
என்னாச்சு தோழி பையனுக்கு
அ அதா அந்த வெயி வி பட்டு அந்த வேர்வ பத்தாததுக்கு அதுங்கல நம்ளால கட்டுப்படுத்த முடியாது வெளையாடுங்க என்னேரமு ஃபேன்லையே உக்கார்ந்துருக்காதுங்க ஒரு ஏடத்துல உக்கார மாட்டாங்கள தோழி போயிட்டு அழஞ்சிட்டு வெளையாண்டுகுட்டு கொண்டு ட்டு வருதா இவருக்கு ஒத்துக்காம சளி ஃபுல்லா உரஞ்சி போயில நுரையீரல்ல அது எப்டி இதானுச்சுன்னு எனக்கே தெரியல எத்தனைக்கும் வாரம் வாரம் அவருக்கு பச்சள அரைச்சி ஊத்துறது இப்டிதா தோழி பண்ணிக்கிறது எல்லாமே நாட்டு மருந்து மூலயமா ஆனாலு அவருக்கு ஒத்துக்காம போய் ஆ அ ஜ ஜரம் விடவே இல்லை அதனால கைல வந்து அந்த ஐவி அந்த மாரி போட்டாங்க அது ஒரு பத்து நாள் காலில மாலை வந்து ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி விட்டார்கள் அதோடதான் அவர் எக்ஸாமும் எழுதினாரு ஆ அப்புறம் பள்ளியில் பாத்தா அவர் பையன் அந்த இதை எடுத்து வுட்டாப்ல அதுல காத்து போகி திரும்பியு உடம்பு கொஞ்சம் அதுல ஊசி போட்டா மருந்தெல்லாம் வெளில ஊத்தி திரும்பி இந்த கைலந்து எடுத்து இமமா மற்ற கைல திரும்பியு அந்த ஊசி ஐ வி ய போட்டு இப்டிலா ரொம்ப கஷ்டப்பட்டாரு தோழி
இந்த ஐவி போட்றது ரொம்ப கஷ்டந் தோழி நா எப்ப வந்து அத வந்து எனக்கு ஆனதுனா எனக்கு டெலிவரி ஆகம் போது நா ரொம்ப கஷ்டப்பட்ட தோழி அத அந்த ஐவி போட்றதுக்கே நா எனக்கு அந்த மாரிதா தோழி எடுக் நா அதுவே அவ் வந்துச்சு தோழி ரெண்டு கையிலயு வந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் கைல போட்டாங்க அதுவே வந்துச்சு ரெண்டாவ்து கைல போட்டாங்க அதுவே வந்துச்சு தோழி அதுக்கப்றோ நரம்புல குத்திட்டாங்க தோழி
ஓ ஆ ஆ
அந்த மூணு வாட்டி பண்ணமோ அப்டி தா மூணாவது வாட்டியு ந இப்பனா மோஸ்ட் ஆஃப் பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கத்துறதால
ஆமா
ட்றாங்க தோழி குத்திட்டு அந்த ஊசிய குத் த்தணு ஃபுல்லா வந்து ரத்தொ வெளிய வந்துச்சு தோழி ரத்தோ வந்ததுக்கப்றொந்தா எனக் கு அவ்ளோ என்ன பண்றது என்ன பண்றீங்கன்ற மாரி இரு கு நம்ம அவங்களையு அதலா சொல்ல முடியாது ஏனா அவங்களு கத்துக்கறேன்டு தான நம்ம கிட்ட வந்து பண்றாங்கன்ன பண்றாங்கன் ந எது சொல்ல முடியாம நம்மளு அந்த வெ வலில வேற இருக்கோமே நம்ம என்ன பண்றதுன் அந் த வழியே இந்த வழியே போற மாரி பண்ணாங்க தோழி ஆனா
ம் எனக்கு அதுதா கொஞ்சோ இவரு டாக்டரு தா பண்றாரு இருந்தாலு அவருக்கு கை வீங்கிக்கிட்டு அந்த பைய அவனு குட்டி பைய அவனையு என்னால எதுவு சொல்ல முடியாது நம்ம பள்ளில அனுப்பும் போது சின்ன பசங்க என்ன பண்ணுங்க அதுங்களு வெவரோ தெரியாத இதுங்கதா அது இன்னு இந்த கையில இருந்து எடுத்து அந்த கைல இது பண்ணம் போது ரொம்ப துடிச்சு போயிட்டாப்ல ஏனா ஒரு வாட்டி குத்தி இருக்காங்க அந்த எடத்துல இத ஆகலன் சொல்லிட்டு திரும்பியு எடுத்துட்டு திரும்பி மூணாது வாட்டி குத்திதா கரெக்ட் ஆனுச்சு தோழி இத்தனைக் க்கு முடிய போற ஸ்டேஜ் லாஸ்ட்டு ஒரு நாள் அந்த ஒரு நாளைக்காக திரும்பி இந்த கைல மாத்தி குத்துனாங்க தோழி
அப்போ எவ்வளோ கஷ்டோ தோழி நம்மளாலே முடில கொழந்த எவ்வளோ பட்ருக்குமோ
ரொம்ப கஷ்டமா இருந்துது அப்புறோ எடுத்ததுக்கு அப்புறோ நல்லா வீங்கி போச்சு அத இவரு பாத்து பாத்து உருகி உருகி அழுவுவாரு அத வேற சமாதானப்படுத்தி் கொண்டு சரி நல்லா இருந்தாப்ல இப்ப திரும்பியு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திரும்பியு ஒடம்புக்கு வந்துடுச்சி தோழி கேட்டா வைரல் ஃபீவருனாங்க எனக்கு டாக்டர்க்ட காம்ச்சு எனக்கு திருப்தி படல திரும்பி இன்னொரு டாக் டர்ட்ட தூக்கிட்டு ஓட்ன ஏனா ரொம்ப ஜொரோ தோழி தொட்டா அப்டி சுடு அவரால நடக்கமுல்ல அவர தூக்கிட்டு போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அந்த மாரி இருந்தாரு அப்பறோ பாத்தா வா தொண்ட ஃபுல்லா புண்ணா போய்ச்சு இது ஒரு வைரஸு அப்டினாங்க இன்னொரு டாக்டரு எனக்கு எதுமே ஆம் எ திருப்தி இல்லாம தா நானு எங்க அக்கா மூலியமா சென்னைக்கு போய் அங்க காம்ச்சு இப்ப சரி பண்ணி அழச்சிட்டு வந்து வச்சிருக்க தோழி அதுனாலயே இந்த வெயில்லல்லா உடுறதில்ல அ மாலையானா கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருக்கும் சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுறது அப்டிதா தோழி உடு றது நைட்ல கூட உட்றது தோழி பகல்ல உட்றதே இல்ல
ஆமாங்க தோழி இப்ப இருக்குற வெயிலுக்கா இந்த வெயிலுக்கு நம்ளுக்கே ஏதாச்சு ஒண்ணு வருது தோழி கொழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து இருப்போ தோழி இப்போ என்னோட பாப்பாக் கூட என்ன ஆச்சு இந்த இந்த வேற்குரு சொல்வாங்கல்ல தோழி அந்த மாரி வந் து இரு வந்துச்சு தோழி் ஃபஸ்டு வந்து அங்க அனல்லா இருக்கு வந்துச்சு நன தோழி ரொம்ப ஹீட்டா இருக்கு வருதுனா இப்ப ஏ சி ல இருந்தாலுமே அந்த அனலுக்கு எப்டி சொல்ற தோழி நம்ம ஏ சி ய ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் போட முடியதுல்ல தோழி இருவத் நாலு மண் நேர போட முடியாது இங்க இருக்கிற கரண்ட் பில்லு நம்மளுக்கு அதிகமா போது நம்ம இ அதனாலுமே இந்த அனலுக்கு ஏ சி யு தாங்க மாட்டது தோழி வெளிய வந்து இந்த அனல் அனலுன்ற மாரி ஃபீல் ஆது நம்மளுக்கு ஆகுது அனலாவே இருக் ஏ சி ஓடுனாலுமே இந்த மாரி இருக்கவு அந்த வேர்க்குருன்றது வந் துருது தோழி நம்ப ஒன்ன சேரி ஓகே இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம் பயதிலேயே வை க்கலானு வச்சுட்டோன்னா அப்ப கம்மியாவுது செரி தப்பி தவிர்த்து இன்னைக்கு செ நேத்து ஃபுல்லா ஓ டுச்சுல்ல நம்ம ஏ சி யு வந்து பாவ பாக்குற மாரி இருக்கு தோழி இன்னைக்கு ஃபுல்லா ஓடுச் சி என்ன பண்றதுன் நம்ம கொஞ்ச நேர ஃபேன்ல வெச் சாலுமே கொழந்த ரொம்ப சென்சிட்டிவ் தோழி அப்டியே ரெட் ரெட்ரா ரெட் ரெட் ரா ஆயிடுது நம்ளுக் அத பாக்க கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு தெரியலனா கூட தெரியலுனு நெனைக்கலா ஃபுல்லா ரெட்டு ரெட்டா இருக்கு கொழந்தைக்கு சொல்லவு முடியல சொ சொல்ல தெரியாது சின்ன கொழந்த தோழி அதனால சொல்லவு தெரில ஃபைவ் மன்த்ஸ் பாப்பா அவங்களுக்கு சொல்லவு தெரில நம்ளு நம்ளுக்கு அது கஷ்டமா இருக்கு மே பி அவங்களுக்கு எதாச்சி கஷ்டமா இருக்கா அந்த எட எதாச்சி இது இருக்குதா நம்மளுக்கே வந்தாவே அரிப் கு எரியற மாரி இருக்கு தோழி அத நீ உங்களுக்கு பாத் துருக்கிங்ளா
பாத்துருக்கே இவுனுக்கு வரு தோழி வெயில் வந்தா வரு அப்புற போயிடு அதுக்கு அந்த ஆட்டோக்ளாவா ஏதோ ஒரு லோஷன் வந்து எழுதிட்டு குடுப்பாரு அது போட்டாலே சரியாயிடு அப்படி இல்லேனா அந்த ஆலிவேரால ஆ அந்த ஒரு லோஷன் எழு தி தருவார் அந்த ஆலிவேரா லோஷன் போட்டா கொஞ்ச சீக்கிரமாவே இவருக்கு சரியாயிடு ஆ ஒவ்வொரு நேர அதிகமாவும் வந்துருக்கு அதுக்கு பவுடரு அந்த லோஷனையு போட சொல்லுவாரு காலைலக்கும் நைட்டுக்கும் ஆனா சரியாயிடு தோழி இவருக்கு கழுத்திலதா தோழி ஃபுல்லா வரு அப்டியே கழுத்த அமிக்கிக்கிட்டே இருப்பாரா அதனால அந்த எடத்துலதா அதிகமா வரு
இந்த வேர்த்து போகுறதுக்கே இப்ப இந்த இனிமே வந்து இந்த வெயில்கால வந்தாவே பயப்புட்ற ஒரு காலகட்டமாயிடுச்சு தோழி
அதிகமா இருக்கு தோழி
இந்த வெ அதே மாரி இப்போ வெயில் அதிகமானதால வே மழையு அதிகமா வருமோனு
ஆ இருக்குன்னுதா சொல்றாங்க ஆனா கொஞ்சோ மழ பேஞ்சா கொஞ்சோ ரெண்நாளைக்கு நல்லாயிருக்கு தோழி திரும்பி ஹீட்டு ரொம்ப சூட தூக்கி வுட்டுட்டு போயிடு து மழ வருது அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கு மறுநாளே அவ்ளோ வெயில் அடிக்குது சரிங்க தோழி உங்க கூட நறைய பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நல்லாருக்கு தோழி நறையா தெரிஞ்சிக்றோ திரும்பி தொடருவோ தோழி, நன்றி தோழி,
நன்றி தோழி